வணக்கம் தோழி
வணக்கம் தோழி என்ன பண்றீங்க நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கே தோழி நீங்க நல்லாரு ஓகேங்ளா?
ஆஹ் ரொம்பவே நல்லாருக்கே எனக்கு உணவுல சில சந்தேகங்கள்லா இருக்கு அத பத்தி ஒங்கள்ட கேக்லாமா ஏன்னா நீங்க அது தொடர்பா படிச்சிருக்கீங்க தானே அதா கேக்லான் நெனைக்கிறே
கண்டிப்பா சொல்லுங்க தோழி
காலைலயே சாதம் சாப்பட்றத பத்தி ஒங்களோட கருத்து என்ன ஏனா எங்க வீட்ல வந்து அவுங்க வேலைக்கு போறாங்கங்கிறதுக்காக என்ன பண்ணிறனா கா மதிய உணவு சமைக்கிறோம்ல அவுங்க எடுத்துட்டு போறதுக்கு அதனால காலையிலே சாதமா வடிச்சி காலைலயு சாப்டுட்டு அதயே சாய்ந்தரமுமா சாப்ட்டறோ அது நல்ல பழக்கமா எனக்கு எதோ கொஞ்ஜோ அதனாலதா உடல் எடை கூடுதோங்கற ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கு
நிச்சயமா தோழி ஒங்ளுடைய சந்தேகம் வந்து சரிதா மருத்துவ ரீதியா பாத் தோம் அப்டின்னா நம்முடைய உணவு வந்து நிச்சயமா சரிவிகித உணவா வந்துதா இருக்கணு தோழி அதாது நம்ப சாப்படக்க கூடிய உணவ வந்து மூன்று வகை நம்ப வந்து பிரிச்சுக்லா ஒன்னு வந்து மாவுச்சத்து ரெண்டாது வந்து நார்ச் சத்து மூன்றாது வந்து புரதச்சத்து இப்ப நம்ப ஒரு உணவு எடுத்துக்குறோ அப்டின்னா அந்தன உணவு உண்ணும் தட் ட்ட வந்து நம்ப மூணு பாகமா பிரிச்சுகுணு ஒரு பாகம் மட்டு தா நம்ப வந்து உணவு எடுத் துகனு அதாவது மாவுச்சத்து நிறைந்தது அது இட்லியா இருக்லா தோசையா இருக்லா அல்லது சாதமா இருக்லா மூனு ஒரே மாதிரி மாவுச்சத்து நிறைந்ததுதா சோ அது எடுக்றது வந்து பிரச்சனை கெடையாது தோழி எவ்ளவு அளவு எடுக்றோ அப்டிங்கிறதுதா நம்ப உடல் எடை கூட்றதுக்கு குறையறதுக் ஆன காரணிகலா அமையுது அந்த மூன்றுல ஒரு பங்கு தா நமக்கு மாவுச்சத் இருக்குணு இன்னொரு பங்கு பாத்தீங்கன்னா புரதச்சத் நிறைந்ததா இருக்கணு புரதச்சத்து உணவுனா நமக்கு முட்டை சோயா பீன்ஸ் இந்த மீனு அல்லது கோழி அல்லது கொண்டை கடலை ஆ அந்த மாதிரி இரு க்ககூடிய உணவுகள் எல்லா புரதச்சத்து அது வந்து ஒரு பகுதி நிச்சயம் அனைத்து உணவுலையுமே இருக்கணு
நீங்க சொல்றது சரிதா ஆனா பாத்தீங்கன்னா இப்ப முட்டைங்கு போது எங்க வீட்ல வந்து முட் முட்ட வந்து ரொம்பவே அதிகமா எடுத்துப்போ ஏன்னா வீட்லேயே கோழி வளக்றமா அதனால அதிகமா முட்ட இருக்குங்கறதுனால இப்ப கால சாப்பாடுனா காலைல ஒருதவங்ளுக்கு மத்த தொட்டுக்க எல்லா செய்யறத விட முட்டையே அதிகமாச்சு ஆளுக்கு ரெண்டு முட்ட மதியம் அந்த மாதிரி சாப்டுவோ எப்டி இருந்தாலு ஒரு சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆளுக்கு ஒரு மூணு முட்ட அளவு சாப்ர்றோ அத் அவிச்சதோ இல்ல சில நேரங்கள்ல ஆம்லேட்டு போட்டு அது சரிதானா
புரதச்சத்து நிறைந்ததுதா ஆனா அது வந்து உணவு கூட சேர்த்தி நம்ப எடுத்துக்குணு ஆஹ் அப்டிங்கும்போது நமக்கு அந்த கலோரி டிஃபிஷன்சினு சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவாங்க தோழி நம்ப எடுத்துக்க கூடிய உணவுகள்ல இருக்கக்கூடிய கலோரிகள் வந்து கம்மியா எடுக்கற பட்சத்துல தா நமக்கு வந்து உடம்பு எடை வந்து குறைய ஆரம்பிக்கு அல்லது அதே அளவுல இருக்கு தோழி திரும்ப நமக்கு வந்து அதிகரிக்காது ஆஹ் கலோரி அதிகமா இருக்க கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டே இருந்தோ அப்படின்னா இத்தநாள் நம்ம சராசரியா என்ன பண்ணியிருப்போ ஒன்னா தட்டு நெறயா சாதம் போட்டுருப்போ கொழம்பூத்தி ரசம் ஊத்தி தயிர் ஊத்தி நம்ம சாப்டுவோ எல்லாருமே என்ன உட்பட எல்லாருமே இதுதா வழக்கமா சாப்ட்டுருப்போ அதுல பந்து பாத்தீங்கன்னா எம்பது சதவீதம் மாவுச்சத்து மட்டுந்தா இருந்துருக்கு அதுல புரதமோ நார்ச்சத்தோ வந்து இருந்துருக்காது அதனாலதா நம்ம உடல் எடை வந்து கூடிட்டே போறது கொறஞ்சாலு திரும்ப ஏறிரு
நீங்க இந்த கஞ்சு வகைகள பத்தி என்ன சொல்றீங்க இப்ப நா வந்து ட்டு நா எங்க வீட்டுல மாலை நேரத்துல வந்து பால் சம்பந்தமான பொருட்கள பெரும்பாலு தவிர்த்துடுறது காலையில ஒரு வேள டீ குடிக்கிறதோட சரி மாலை வேளையில என்ன பண்ணுவோனா அந்த கஞ்சு சத்துமாவு கஞ்சுன்னு சொல்லிட்டு கேழ்வரகு கம்பு கொஞ்சொ கோதுமை அந்த மாதிரியான சிறுதானியங்கள் எல்லாத்தையு கழுவி காய வச்சு அத மில்லுல அரைச்சிட்டு வந்துட்டு ப பவுட்ரா வச்சிருக்கோ அதுல நாங்க கஞ்சி வச்சு அதுல பெரும்பாலும் நாங்க வந்துட்டு ஒயிட் சுகர் கூட விரும்புறது கெடையாது ஒரு கொதிக்க வச்ச கஞ்சியில உப்பு போட்டிருந்தா கூட பரவாயில்லங்கிற மாதிரிதா குடிச்சிருவோ சில நேரங்கள்ல உப்பு போட்டு குடிக்கல அப்படிங்க போது குழந்தைங்களுக்கு நாட்டு சக்கர கலந்துதா குடுப்போ இந்த மாதிரி கஞ்சியா குடிக்கம்போது அது எங்களுக்கு எதோ ஒரு நல்ல ஒரு திருப்தியான உணவு மாரி இருக்கு அப்டி நீங்க ஏதேனு பண்ணிருக்கீங்களா
அது வந்து நல்லதுதா தோழி இப்ப நா சொன்னேன்ல மாவுச்சத்து புரதச்சத்து பிளஸ் நமக்கு வந்து நார்ச்சத்து இருக்குணுனு அந்த நார்ச்சத்து வந்து நம்ம குடிக்கக்கூடிய கஞ்சி வகைகள்ல நார்ச்சத்து அதிகமா இருக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சிறுதானியத்துல வந்து நார்ச்சத்து அதிகமாருக் ரப் அந்த மாதிரி இரு கும்போது இந்த கஞ்சி எடுத்துட்டு உணவுகள் உட்கொள்ளும் போது உணவனுடைய அளவு வந்து நிச்சயமா குறையு அது வந்து ஒரு சரியான உணவுதா தோழி சரியான உணவுகள்தா நீங்க எடுத்துக்கிறீங்க ஆனா அந்தந்த நேரத்துக் கு இந்த மூனுமே இருக்கிற மாதிரி வேற வேற நேரங்கள்ல எடுக்கிறப்ப இதோட க கலோரியு நமக்கு இருக்கு கஞ்சினுடைய கலோரியு இருக்கு அப்ப கலோரினோடைய எண்ணிக்கை அதிகமாகறனாலதா உடல் எடை கூடுறது கொறையறது போன்ற பிரச்சனைகள வந் து சந்திக்கிறோ தோழி
அதே மாதிரி கல்லை வகைகள்லா இருக்குல்ல எங்க வீட்ல பெரும்பாலு கல்லைவகைகள்ளா அதிகமா எடுத்துப்போ கடலை வகைகள் பாத்தீங்கன்னா வெள்ள கொண்ட கடலை கருப்பு கொண்ட கடலை பை பாசி பருப்பு அது மாறி பட் ட்டாணி இதெல்லா வந்துட்டு ஒரு நாளைக்கு எதாவது ஒன்ன வந்து மொத நாளே ஊற வச் சுட்டு அவிச்சு சாப்ட்டுடுவோ அதுளியு வந்துட்டு பயர் வகைகள்னு பாத்தீங்கன்னா அது முளைக்கட்ட விட்டு அது முளைக்கட்டுனதா தா நாங்க சுண்டலா சாப்புடுவோ அதுல சத்து இருக்குங்கிறது தெரியுது ஆனா எங்க வீட்டுல எப்பொழுதுமே இரவு ஒரு ஏழு மணி வாக்குல ஸ்நாக்ஸ் மாதிரி அதாவது இரவு நேரத்துல எடுத்துக்கிட்டோ அது அப்ப எடுத்துக்குறது நல்லதா இல்ல காலை உணவுல எடுத்துக்கலாம்
இல்ல தோழி அதுதா வந்து அதுவும் வந்து புரதச்சத்து து நிறைந்ததுதா அதாவது முட்டைக்கு முட்டை எடுக்குறோ முட்டைக்கு பதுவா அதே அளவு புர புரதச்சத்து நிறஞ்சது நீங்கள் கூறிய எல்லா உணவுமே அப்ப நம்ம என்ன பண்ணனு முட்ட கூட இப்ப ரண்டு முட்ட எடுக்குற இடத்துல ஒரு முட் ட எடுத்துட்டு கொஞ்சொ சுண்டல் கூட எடுத் துக்லா ஆனா அது மூன்று நேரங்களையுமே நீங்க பகிர்ந்து உண்ணணு அப்படிங்கம்போதுதா அந்த புரதச்சத்து ஏ நம்ம புரதச்சத்து முக்கியொ முக்கியொ அப்டின்னு நம்ம சொல்றோ அப்டின்னா நம்முடைய உடம்பு வந் து இயங்கறதுக்கு நிச்சயமா புரதச்சத்து வந்து தேவ அந்த புரதச்சத்து கம்மி ஆகும்போது நம்மளுடைய தசைகள்ல அதாவது தோளபட்டை அ கழுத்து முழங்கால் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய புரதச்சத்த நம்ம தேவையான அளவு உண் ணவுல எடுத்துக்கல அப்டின்னா நம்ளுடைய உடம்பு என்ன பண்ணுனா மூட்டுகள்ல இருக்கக்கூடிய புரத சத்த எடுத்து உடல் இயக்கத்துக்கு பயன்படுத்திக்கு அது எத்தன வயசு வரைக்கு தாக்கு புடிக் கு அப்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாப்பது வயசு வரைக்கு இருக்கு அப்போ நம்ம வந்து நம்மளோட உணவு முறைகள சரி செய்யல அப்டின்னா அத்தன ஆண்டு காலம் புரத சத்த எடுத்தெடுத்து நம்ம உணவு நம்மளுடைய உடல் வந்து பயன்படுத்திட்டனால நமக்கு புரதச்சத்து குறைபாடு ஏற்படு அந்த குறைபாடு ஏற்படுறனாலதா நமக்கு வந்து என்ன வருதுன்னா மூட்டுவலி தோள்பட்டை வலி அந்த மாதிரி தசை வலி சில பேத்துக்கெல்லா நாப்பது வயசு தாண்டம் போது எனக்கு கை வலிக்குது கால் மூட்
ஆமா நீங்களு சொல்றது சரிதா ஆனா ஆ இந்த மாதிரி வலிக்குதா எங்க வீட்ல என்ன பண்றதுன்னா வந்துட்டு முட க்கத்தான் இருக்குல்ல முடக்கத்தான் வந்து எப்டி இருந்தாலும் வாரத்துல ஏழு நாள்னா ஒரு நாள் வந்துட்டு நாங்க முடக்கத்தான் சாப்ட்டுடுவோ முடக்கத்தான் பறிச்சுட்டு சாதாரண தோச மாவு செய்வோல அது மாரி அரிசி மாவு ப்ப அரைச்சிட்டு அதுல முடக்கத்தான ஒரு மிக்சியில போட்டு அரைச்சு அரிசி மாவோட கலந்துட்டு அதுல தேவையான உப்பு போட்டு வச்சுட்டு இரவு வச்சுட்டோம்னா மறுநாள் காலையில அது புளிச்சு வந்துடு முடக்கத்தான் தோச சாப்படுறதுனால பாத்தீங்கன்னா அந்த அதிகமான இந்த நீங்க சொல்றீங்கள இந்த மூட் மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லா எங்க வீட்டுல ரொம்பவே கொறஞ்சிருக்கு அதே மாதிரி கல்யாண முருங்கன்னு ஒன்னு சொல்லுவாங்கல்ல அதுவு நாங்க அடிக்கடி எடுத்துப்போ அதுமே வந்துட்டு ஒரு எப்டி அந்த எல பா்த்திருக்கீங்களா என்னான்னு தெர்ல அது
தெர்லத் தோழி கல்யாண முருங்கைனா எனக்கு
அது வந்துட்டு வட்ட வடி வமா இருக்கு இது பூவரசன் இலை மாதிரியே
ஓ செரிங்க தோழி முடக்கத்தான் கீரையுமே இங்க இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பெருசா கெடைக்கறது இல்ல தோழி
ஓ சரிங்க தோழி நீங்க வந்து சத்து சரிவிகிதோ உணவு சொல்லவு எனக்கு அது ஞாபகம் வந்தது
இல்ல நிச்சயமா நாங்களு அத வந்து பயன்படுத்த முயற்சி பண்றோ முடக்கத் தான் மாவு அ அப்டின் சொல்லி விப்பாங்க சில இடங்கள்ல அ ஆனா அது இ இதா விக்கறனால அவங்களே தயாரிச்சு விக்கறனால அதுல நமக்கு ரசாயனமு கலந்துருக்கு அப்டிங்கற காரணத்துனால நம்ம அது வாங்கறது இல்ல இயற்கையா எங்கேயாவது கெடைக்கிதுன்னா நாங்க
நிச்சயமா நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இப்பல்லா பெரும்பாலான்ன நகர்ப்புறங்கள்ல கூட பாத்தீங்ன்னா கடை அங்க வந்துட்டு சாலையோர கடைகள் அமைக்கிறாங்கல்ல அவுங்கள்ட்ட வந்துட்டு விக்கிது கல்யாணம் முறைங்கையுமே நீங்க சாப்டிங்கன்னா இந்த சளி தொல்லெல்லா சுத்தமாவே இருக்காது அது ரொம்பவே நல்லது கொழந்தைங்கள் ல்லா இயற்கையான மருந்தா கொடுத்தர்லா அதுல கசப்புமே இருக்காது அதெல்லா நாங்க எடுத்துட்டுதா இருக்கோ இருந்தாலு கோதுமை வந்து
கிடைக்குமா
இல்ல கல்யாண முருங்க பாத்தீங்கன்னா இப்ப கிராமப் புறங்களெல்லாம் பாத்தீங்கின்னா வீட்ல வாசலெல்லா வேலி அமைப்போம் இல்லையா அதுக்கான காலுக்கு கொட அந்த மரத்து தான் போடுவாங்க அதோட கால்கள் போடுறதுனால இயற்கையாவே எல்லாரு வீட்லயு இருக்கு அந்த மரத்துல முள்ளு முள்ளாருக்கு இலை வந்துட்டு நல்ல ஒரு பச்ச கலர்ல கிரீனா ரவுண்டா இருக்கு
ஓ செரிங்க தோழி இங்க நகர்ப்புறங்கள்ல வந்து அ அந்த மாதிரி எந்த ஒரு இலையுமே வந்து கண்ணுக்கு தென்படுறதுல்ல எதனாலுமே நம்ம இந்த அந்த கிராமத்து புறங்கள்ல இருக்கக்கூடிய அந்த உணவெல்லாமே வந்துட்டு நாட்டு மருந்து கடை கள்ல பவுடர் மாதிரி பண்ணி வித்
ஆமா தோழி நீங்க சொன்னது ரொம்பவே சரி கல்யாணம் முருங் கையு நா இப்ப சமீபத்துல பாத்த நறைய நாட்டு மருந்து கடைகள்ல வந்து கல்யாணம் முருங்கை நாவல் பட்டை பவுடரு இதெல்லா கெடைக்குது இதெல்லா இந்த ஆனா கிராமத்துல எளிதா கெடைக்கிது ஆனா அந்த மக்கள் வந்து அத ஒரு பொருட்டாவே எடுத்துக் துக்கறதுல்ல நீங்க சரிவிகித உணவு எல்லாமே வேணுங்கும் போோது வேணுங்கம்போது அதெல்லா எனக்கு தோணுனிச்சு இரவு உணவுல சப்பாத்தி எடுத்துக்கலாமா
எடுத்துக்கலா தோழி அதுதா சப்பாத்திங்கிறது நார்ச்சத்து நிறைந்தது அது கூட கொஞ்சம் மாவு சத்து கொஞ்ச புரதம் மூன்று நேரமுமே நீங்க எப்ப சாப்பிட்டாலுமே இந்த ஆ இத வந்து நம்ம நிச்சயமா வந்து பின்பற்றணு தோழி அப்டிங்கும் போது நம்முடைய உடம்பு வந்து எவ்ள வயதானாலும் ஊட்டச்சத்து நிறைந்ததாகவும் எடை வந்து சராசரியா இருக்க கூடியதாகவு இருக்கு தோழி ஏற்றமோ இறக்கமோ இருக்காது
நிச்சயமா நீங்க சொன்ன எல்லாத்தையுமே நா வந்துட்டு ஃபாலோ பண்ற எனக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தது ஆனா உங்களோட பேசனதுலயே எனக்கு நல்லா தெளிவு கெடச்சிருக்கு தோழி ஃபோன் பண்ணதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி
நன்றி தோழி